ம் ஹலோ ஆஹ் ஆஹ் கேக்குது சொல்லுங்க
ஓகே ஓகே அ நம்ம வந்து தலைப்புக்குள்ள போய்லாங்ளா நம்ப என்ன தலைப்பு சார் ஆ சார் புனேக்கோ அப்டினனா அஹ் மாநிலம் தழுவிய அதாவ அதாவது தமிழ்நாடு மாநிலம் தழுவிய திருவிழாக்கள் மற்றும் உள்ளூர் திருவிழாக்கள் ப த்தி பேசலா அப்டின் சொல்ட்டு ஒரு எண்ணோ ஒ உங்களுக்கு அது உடன்பாடுதான ஓகே உங்களுக்கு உங்களுக் எதாவது சொல்ல விருப் ங்களா சார் அ ச தலைப்பு பத்தி
ஆஹ் நீங்க ஆரம்பிச்சிருங்க நெக்ஸ்ட் நா பேசுற
உள்ளூர் நா என்ன சொல்ல விரும்புற அப்டின்னா கொஞ்ச அந்த எரச்ச இல்லாம பாத்துக்ங்க
ஓகே ஓகே உங்களுக்கேக்குதா எதாவது
கேக்குது ஆனா ஆமம் மா அந்த எரச்சல் அதிகமாருக்க அத அவாய்ட் பண்ணிக்கோங்க
அப்டியா
இப்போ கரெக்டாருக்கு சரிங்களா அதே மெய்ன்டெய்ன் பண்ணிக்களா நம்பா ஆ நா என்ன நெனைக்கிற அப்படின் னா மாநில தழுவிய திருவிழாக்கள் அப்டின்னு வரப்ப வந்து இந்த பொங்கல் திருவிழா தீபாவளி அப்டின்ற மாரி நா பாக்கற அது எல்லாவர்ட்டை எல்லாவு தே மாரி தா கொண்டாடுவாங்க அ ஒனக்கு பெருசா ஒம் எனக்கு கருத்து கெடயாது இது அ அ அதுக்கப்பற இந்த உள்ளூர் திருவிழாக்கள் பத்தி தா எங்களுக்கு வந்து ஒ நா வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புற என்னன்னா எங்க ஊர் பாத்திங்க அப்டின்னா வந்து ஒரு பத்து நாள் திருவிழா ஒன்னு இருக்குது அதாவது பெருமாள் கோவில் ஒன்ருக்குது அதாவ்து சித்திர மாசம் அ வந்து அந்த திருவிழா நடக்கு அந்த பத்து நாளும் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கு அது வந்து இப்போ வெளியூர்ந்தா உள்ள நம்ம ஊருக்கு வருவாங்க அதே மாரி வந்து ஆடி கிருத்திகை அப்ன்னு சொல்ட்டு ஒரு பஃங்க்ஷன் இருக்கு அத வந்து அலகல்லாங்குத்துவாங்க
ஆமா
உங்க சைட்ல ஏதாச்சு அப்டிதா இருக்ங்ளா
ஆஹ் எங்க சைட்ல வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா அந்த மாரி ஆடி திருவிழா அதெல்லாம் பண்ணுவாங்க பொங்கல் டைம்ல ஜல்லிக்கட்டு திருவிழா அப்டின் சொல்ட்டு பண்ணுவாங்க அதுவு ரொம்ப சிறப்பா நடக்கும் க்கோம்
ஓகே சோ வந்து அப்படின்னா எங்க எங்க திருவிழாக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பத்திரிக்கை கொஞ்ச எக்ஸ்ட்ராவா வாங்கிக்குவோம் அதாவது அவங்களே கொடுப்பாங்க எதுக்குன்னா இன்விடேஷன் மாதிரி அதாவது பத்திரிக்கை எழுதி அதுல வந்து அந்த உற்றார்கள் உறவினர் கிராங்கில்ல அக்கம் பக்கம் இருக்காங்க இல்ல ஊருக்குள்ள அவங்களுக்கு நாங்க போஸ்டல எழுதி அனுப்பவோம் அவ வந்து அவங்க வருவாங்க ஃபங்ஷனுக்கு வந்துட்டு கூட வந்து இருந்துட்டு அது ஒரு ரொம்ப விசேஷமா இருக்கும் குறிப்பா இந்த பெருமா கோவில் விசேஷம் சொன்ன இல்லிங்களா பண்ண பண்ணாங்க தேர்க்குல நடக்கும் தேர் வந்து ரொம்பவும் பழைய தேர் அதுக்கப்புறம் புதுப்பிச்சாங்க வந்து சொல்லுவாங்கள ஊரு கூடி தேர் இலுக்குறது அப்படின்வாங்களே அது பாக்கறதே ரொம்ப கல்புல்லா அழகாக இருக்கு பிளஸ் பசங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாமே வந்திருப்பாங்க கடை வீதிக கடை தெருவுலாம் வந்து இருக்கும் அந்த ரங்கராட்னம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து சின்ன சின்ன பசங்க தூரியனு சொல்லி விளையாடுறது இது எல்லாமே இருக்கும் இனிப்புக் கடைகள் லாம் இருக்கு பழைய காலத்து இனிப்பு கடைகள்லா இருக்கு அங்கே இனிப்பு செஞ்சு அங்கே விபாங்கா பொறி கடல இதெல்லாம் வந்து இதையும் இதுப்போ வாங்குறமோ இல்லையோ நம்ம அதை பாக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு அந்த வீடு எப்டி சொல்லுவாங்க அந்த ஒரு விழாக்கோலம்னாலே வந்து நம்ம வாங்குறமோ இல்லையா அதை வந்து ஜனங்கள் நறைய பாத்து ஒரு மகிழ்ச்சியான தருணத்த பாக்றே இப்பயே நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கிரேட் வைப் ன்வாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்து நமக்கு ம்ம் வரும்
அதெல்லாம் இருந்தாதான் திருவிழா அப்படிங்கற மாரி நம்ம சயிருக்கும் சோ அதெல்லாம் இருந்தா நமக்கு அது ஒரு வைப் வரும்
ஆமா நீங்க எப்படி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா
சைடு இந்த மாதிரி திருவிழா நடக்கிறப்பல்லாம் ஒரு ஒன் வீக் முன்னாடியிலே இருந்து எல்லாருமே ப்ரப்பேர் ஆயிருவாங்க அதுக்காக அந்த மைக் செட் அது இதுன்னு போட்டஒன்னே எல்லாம் அதுக்கான பிரிப்பரேஷன்லாம் போனோனே எல்லாரும் அந்த வைபுக்கு வந்துருவாங்க ஓக்கே திருவிழா அப்டின்னு சொல்லி டம்
ஆமா ஆமா கரெக்ட் இங்க இன்னொரு பத்துநாங்க இந்த அம்மன் திருவிழாக்க அந்த சிறு தெய்வங்கள் வழிபாடுன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது என்னன்னா இந்த ஆஹ அம்மன் கோயில் வந்து கூழ்வாத்திரத்து இருக்கோ எங்கள் ஊர்ல அப்பறமேட்டு வந்து திரௌ திரௌபதி அம்மன் வந்து இந்த தீமிதி விழா அப்படின்னுசொல்ட்டு இருக்கும் இருக்கும் அப்ரண்ட்டு இந்த மலேஷ் எங்க ஊர் மலை நறைய இருக்கும் மலைகளளை ஓரத்து பாத்தீங்க அப்டனா இந்த வாமுனி செம்முனியிலாம் இருக்கும் அவுங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா எல்லாரும் பன்ன மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஜனங்க பண்ணுவாங்க பட் நம்ம வேடிக்கை பாக்கறதுக்கு கொஞ்சம் நல்ல நல்லா இருக்கோ அத என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ஒரு குறிப்பிட்ட என்ன பன்னுவங்க நா பண்ணியை பலியிடுவாங்க அத அந்த ஒரு குரூப் இருக்காங்க சில பேர் வந்து ஆடு இல்ல வந்து பலியிடுவாங்க மாடுல இது பலியிட்டு பாத்தது இல்ல
இல்ல அது நம்ஊர் சைடுல
பண்றதுல நனைக்கிறேன் ஆமா ம் பண்ணலாம் பட் ஆனா பெருசா வந்து இங்க அது மாதிரி எது இல்ல பட் ஆடுதான் நறைய பலியிடுவாங்க பன்றிகள் பலியிடுவாங்க ப பண்டிகள் பலியத்த எப்டி பலியிடுவாங்கன்னா காலயிலங்காட்டி அதாவது நா டம்ன்னியா பலியிட்டுருவாங்க பலிட்டு யாருக்கும் தெரியாம அது எப்புடின்னா வந்து இப்ப பல்லி சாவடி வந்து பல்லி சா அது பெருன்னாது பன்றி பன்றி சாவடிக்கறது வந்து அவ்ளோ சாதரண விஷயோ கெடையாது சோ என்ன பண்ணுவாங்க அது வந்து து யாரும் பாக்கக்கூடது சொல்ட்டு நாலட்ற மணிக்குகே வந்து என்ன பண்றாங்க அத பலி குடுத்துருவாங்க அஹ் அஹ் அது வந்து பாக்க முடியாது ஆனா இதெல்லா அவங்க பலியிட்டுட்டோ நாங்க செஞ்சிட்டோ அத போயிட்டோ வந்துட்டோ அப்டினு சொல்லி நம்ம கேப்பமா அங்க போய் பாக்கறப்ப கேக்கறதுக்கே உம் ரொம்ப வந்து எப்டி இருக்கு அப்டி சொல்றதா எப்டி சொல்றதுக்கு ஒரு கேக்கறதுக்கு ஒரு அத பத்தி பேசுவாங்க அதாவது பல்லு பலியிட்டாங்களா பல்லிய பல்லி சே பல்லினே வருது
பன்றி ஆனா நா வந்து கேள்வி பட் டுதில இப்ப நீங்க சொல்லிதா எனக்கு தெரியுது பன்றி ல்லா பலிஇடுவாங்க அப்டினு நா கேள்விப்பட்டவரை கி கோழி ஆடு இதுதா வேற எடத்துல எல்லா மாடு டிம்ஸ் சில எடத்துல கேள்விப்பட்டிருக்கே அது ரொம்ப இது மாடுன்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயோ
மா ஆமாமா ஹய்லி சென்சிட்டிவ் ஆன விஷய தா இல்ல ஆக்சுவலா பன்றின்றது கூட எப்டினா அந்த வந்து நா சொன்னேல குறிப்பிட்ட ஜனங்கள் சொல்ரோல்லையா அது வந் எந்த ஒரு அ அஹ் ஒரு சிறுபான்மையர்கள் மாரி இருப்பாங்க எந்த ஆக்சுவலா அவுங்களா இங்கே யாருமே இங்கே இல்ல அந்த ஊர் தோன்றிய காலத்தில இருந்திருப்பாங்க போலக்க அவுங்க எல்லா கர்நாடகா ல ருந்து போயிட்டாங்க கர்நாடகால ருந்து வருவாங்க கர்நாடகால இருந்து வந்து இங்க வந்து அந்த மாலேல வந்து அந்த சிறு தெய்வங்கள் வழிபாடுலா இருக்கு இப்டி பாத்தாலு ஊரு சுத்தி சுத்தி நெறைய சின்ன சின்ன வழிபாடுகள்ருக்கு அங்ட்டு அவுங்க வந்து குலதெய்வ வழிபாடு ஒரு வீட்டுக்கு அப்புற மேட்டு நா இன்னொன்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப எங்க ஊர் சைடெல்லா பாத்தீங்கன்ன வச்சுக்கோங்க ஒரு ஃபேமிலி இருக்குன்னா ஒவ்வொரு பேமிலிக்கும் ஒரு பேரு இருக்கு அஹ் அமெரிக் தெக்கத்தியாமுடு அப்பின்றது கோர்க்காத்தராமூடு அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு வடக்கத்தா வீடு அப்புல்லருக்கு பேரு இவுங்க இவுங்க ஒரு ஆமா இவுங்க குரூப்க்கு குள்ள ஒரு விசேஷங்கள் எல்லா இருக்கும் அந்த மாதிரிலா உங்களுக்கு ஏதாச்சு இருக்குங்களா உங்க சைட்ல அதாவது குடும்ப பெயர் கொண்டு அதுக்கேத்த மாதிரி விசேஷங்கள்
இல்ல அந்த மாதிரி இல்ல குடும்ப பேர் இருக்கு நா கேள்விப்பட்டிருக்கே ஆனா அதுக்கு தனியா விசேஷங்கள் இருக்கு அப்டிங்கறது எனக்கு தெரியாது
ஆஹ் ஆமா ஆமா எங்களுக்கு அப்டித்தா இரு ஆஹ் இப்ப நீங்க எந் குடும்ப எங்களுடைய குடும்ப வழக்க எடுத்துட்டிங்க அப்படின்னா இது எப்டி சொல்லுவாங்கன்னா எங்க ஃபேமிலி பேர் சொல்லுவாங்க மேற்கத்தியனு சொல்லுவாங்க ஆஹ் அது எப்புடின்னா ஓ அந்த காலத்து வந்து மேற்கு சைடுல இருந்துப் வந்திருப்போம்னு நெனைக்கிறே அதாவது எங்க பாட்டன் பூட்டன் எல்லா வந்து யாறணாவோருத்தர் வந்து மேற்கு சைடுலருந்து வந்துருப்பாங்க அதாவது மேற்கத்திய மூடுன்னு நெனைக்கிறே அவுங்க அக்சுவலி எங்களுக்கு என்ன மாதிரியான விழாக்கள் அப்டின்னா வந்து எங்க பக்கத்து ஒரு அம்மன் திருவிழாருக்கு அது என்ன பண்ணாங்க ஆடு மாசம் தா ஆடி வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லைங்களா அது ஏதாச்சு ஒரு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க குடும்பத்தோடு சேந்து கும்பலாக சேந்து கொண்டு போய் பொங்கல் வெச்சு படையல் வெப்பாங்க பலியிறது எதுவு கிடையாது பட் அந்த கோவில் இருக்குது பலியிடுதெல்லா இருக்குது சேவல்பலி இருக்கு ஆடு பலி இருக்குது பட் நாங்கெல்லா எதும் பலியிட் போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு ஒரு வேன் அங்கருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு ஒரு வேன் அம்த்திக்குவோ வேன் அம்ச்சு எல்லாரியு அது கூப்ட்டுக்கிட்டு அங்க போயி பொங்கல் வெச்சு அத சாப்ட்டு அத ஃபேமிலியோட போயிட்டு வரதே ஒரு சந்தோஷமான விஷயம் தா
ஆமா மாமா
உம் அது பதவியேற் ஏற்பாடு பண்ணி அ போயிட்டு ஒ ஒருன்னுச்சுங்களாயா அப்டின்னா அ ஆமா ஆடி மாசத்துலயே ஏதாச்சு நாள் வெள்ளி இல்ல நாள் வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை இதுல நம்ம பாக்கலா யாரோட உறவினர் அவருடைய குணாதிசயம் இதெல்லா அழகா வெளிப்படும் இந்த திருவிழா காலங்கள்ல ஆமா யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க சொல்ட்டு அப்பட்டமா வந்து யாரு நம்மள பொறாமையா இருக்காங்க அப்படின்னு சொல்ட்டு அத அப்பட்டமா அந்த எடத்துக்கு கூப்ட்டா வர மாட்டாங்க இது வந்து நம் ம்மா தா வந்து வந்து
எப்பவுமே ம் ஆமா அந்த உறவினர்களோட குண அதிசயங்கள் ஏதாவது திருவிழா இல்ல வீட்டு விசேஷங்கள் அப்பிடின்னு ஏதாவது நடக்கும் போதுதான் தெரியும்
கண்டிப்பா இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது அனுபவ இருக்குங்களா உறவினர்களோட இந்த மாரியான
உறவினர்கள் நல்லதுக்கு இருக்காங்க பட் சில எடத்துல வந் து அவுங்களோட ஆட்டி ட்டூயுடு காமிப்பாங்க நம்ம ஒண்ணு பண்ண முடியாது இதுக் ஏன்னா நம்ம நம்க்கு அந்த எடத்துல அவுங்க தேவையா இருப்பாங்க அந்த மொற அவுங்க செய்யணு அவுங்க தேவ அப்பிடிங்கிறப்ப வேற வழி இல்லாம இன்று நம்ம அவுங்கிட்ட போய் நிக்க வேண்டியதா இருக்கு ம் என்ன பொறுத்த வரைக்கு அதெல்லா அவாய்ட் பண்ணிரணு அந்த மொறையே தேவல்ல நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்கன்னா இந்த மொறையே தேவயில்லனு அவாய்ட் பண்ட்டு நம்ம அடுத் வேலய பாத்துட்டே இருக்கணு பட் நம்ம அ கல்ச்சர்ல பாத்தா எல் அந்த மொறல்லா கடபிடிச் த்தே ஆகணு அப்டின் நம்ம முன்னோர்கள்லா சொன்னதால அந்த உறவுகள் எல்லா விட முடியாம எல்லாரையு புடிச்சு வச்சிருக்கோ நல்லதுக்கு இருக்காங்க இந்த மாரி கொஞ்ச
க கண்டிப்பா இதெல்லா ஆக்சுவலா நாம்ப எப்புடி எடுத் துக்ணு அப்படின்னா இப்ப நவீன பார்வை எப்படின்னா கஷ்டப்படுத்துதுன் எடுத்துக்கூடாது இதல்லா நமக்கு வந்து படிப்பினை அதாவுது நம்மளுக்கு என்ன ஏதுனு சொல்ட்டு அவங்கல்லா வந்து தெளிவுபடுத்துறவங்க அவங்க யாரு நம்ம யாருங்கிறது வந்து ஆமா அனுபவத்த ஆமா அவங்கலா வந்து ஒரு மாரி மென்டர்ஸ் அதென்ன சொல்லுவாங்க அந்த மாரி அவங்க அப்புடிதா நம்ம பாக்கணும் ஆ இப்பக்கற காலகட்டங்கல்ல
ஆமா நம்மளய செதுக்குறாங்கன் சொல்லலா கொஞ்ச கொஞ்சமா நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளய செதுக்குறாங்க எல்லாமே ஒரு அனுபவம்தா
கண்டிப்பா எல்லாமே ஒரு அனுபவந்தா ஆமா இந்த மாரி திருவிழாக்கள் வந்து ஒரு மகிச்சியானத் தருணத்த உண்டு பண்ணுது ஒருவித படிப்பினி குடுக்குது ஒரு விதமான ஒரு அ பாடங்கள் நம் போத் இது நமக்கு சோ வந்து திருவிழாக்களே வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு வேண்டுவனுவு கூட என்ன சொல்றீங்க
ஆமா கண்டிப்பா ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கலாச்சாரத்த விடக்க கூடாது அப்டின்னு சொல்லிட்டு இதெல்லா பண்றதலே நம்ம நம்மளு அதயே ஃபாலோ பண்ணி அது மூலியமா நமக்கு நறைய நல்ல ல்லா நடக்குது அப்பிடின்னு நம்புறோ ஆன்மீக வலி யில்ல
இது முடிஞ்சுது. டைம் முடிஞ்சுது. நம்ம கட் பண்ணிக்கலா. வேற ஒரு கால் நம்ம மீட் பண்லா.
ஓகே. தேங்க்யூ. நன்றி.